ஹலோ ஆ சொல்லும் ப்ரோ
ஆ சொல்லுங்க பிரதர் அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த அ ஆ பேரன்ஸ் கூட்டிகிட்டு போறது இல்ல வந்துட்டு அம்மாதா மொதல்ல இருப்பாங்க அப்பா இருந்தா அன்னைக்கு பேரன்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறதே அப்பாக்கு தெரியாது ஏன்னா சொல்ல போறது கிடையாது வீட்ல அம்மாக்கு கூட்டு போனதா சு ஸ்கூல்ல டீச்சரே அடிச்சாலு கொஞ்ச அம்மா தடுத்து காப்பாத்துவாங்க இதே இது அம்மாவா கூ அப்பாவ கூட்டிட்டு போனா அவரு அடிப்பாரு எங்க அப்பாவு சேந்து அடிப்பாங்க சோ அதனால அப் அப்பாவ எப்பவுமே ஒமிட் பண்ணிறது அந்த பிராக்ரஸ் வரும்போது மட்டும் ஆஹ ஆமா அத மாதிரி பத்த பாத்தீங்கன்னா நமக்கு சொன்னேல்ல நமக்கு அஞ்சாங் கிளாஸ் படிக்கும்போது மட்டும்தான் கோயட் இருந்துச்சுன்றதுனால அந்த அந்த ஒரு பொண்ணு தான் எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்டின்னா அந்த பொண்ணு தான் எல்லாமே இப்
இப்ப கூட பேசுறீங்களா அவங்க ஃரெண்ட்ஸ் அந்த பொண்ணுங்க பசங்க அப்ப படிச்சவங்க
வந்து இல்ல அதாவது அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த பொண்ணு என் கூட படிச்சிச்சி எங்க ஊருக்கு பொண்ணு அப்படின்றதனால அந்த பொண்ணை எப்படியாவது லைஃப்ல வேற எங்கேயாவது பாத்துருவோம் அஞ்சாங் கிளஸ் முடிச்சப்புறம் நாங்கள் பாய்ஸ் செக்ஷன் போயிட்டோம் பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் அதாவது பண்ணி எங்களை வந்து சிக்ஸ் ஹையர் செகண்டரில போட்டாங்க அப்டி மாத்த நங்க சிக்ஸ்துல இருந்து அப்புறம் பாப்பா பெரிய ஸ்கூல் மாறனும் பொண்ணுங்களுக்கு அப்டி வந்து வேற ஸ்கூல் மாத்துனாங்க ஆனா அந்த பொண்ண மறுபடியு என் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு டைம் எனக்கு வந்துச்சி அது பாத்தீங்கன்னா அது நா லெவன்த்து அண்டு டுவெல்த்து படிக்கு போது நா வந்து மேக்ஸ் குரூப் அப்டிங்கின்றதனால மேக்ஸ் தனிய டியூஷன் போனோ
சேரி சேரி
எடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியு அந்த பொண்ணு மறுபுடி அந்த டியூசன் சென்டர் இது வந்து தனியா பிரைவேட்ஸு டியூசன் சென் ட்ரு அந்த டியூன் சென்டர்ல அந்த பொண்ணு மறுபடியு வந்து ஜாயின் பண்ணுச் சு சோ நமக்கு வந்து அந்த பொண்ணு ஒரே கிளாஸ் அஞ்ச க்ளாஸ் வரைக்கி என் கூட ஓரே கிளாஸ்ல தா படிச்சுச்சு அந்த பொண்ணு ஆனா அப்ப பேசறதுக்கு தைரிய கெடையாது அந்தப் பொண்ணு கிட்ட பேசறத்துக்கு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு ஃபேர இருக்கு அப்டின்றதனால ஊரே அந்த பொண்ணு மேல ஒரு க்ரஷ்ஷா இருக்கு போது நம்ம போய் பேசனா நமக்கு வந்துட்டு நோ ஒர்க் அவுட் ஆயிடு அப்டின்றதுனால அந்த பெண் அதனால நம்ம எதுவு பேசிக்கிறது கெடையாது
சேரி
கூடுள்ள பசங்கயெல்லா எங்களோட பிரண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க இல்ல
ஆமா ஆமா எ பேசு பேசு ஆமா அது எப்டி அது படத்துல இருந்து சொல்ற மாரி நா அந்த கேங்க் எப்டி எல்லா செட்
எல்லாருக்குமே உண்டு அத இதுல என்ன எனக்கு சுவாரஸ்யம் அப்டின்னா என்னோட நா அஞ்சு படிக்கும் போது என்னோட பத் பத்து வயசுலியே அந்த மாரியான சவங்கள்ல என் வாழ்க்கையில நடந்திருக்கு சோ அந்த விஷ்யத்த இன்னுமே என்னால மறக் க முடியாதது மனசுல அப்டியே ஒரு ஆளும ஆஹ் இன்னா மொத மொத வந்த ஒரு பெப்பி லவ் சொல்றது இல்ல
ல்லா காலலியு எல்லா ஸ்கூல்லியு அந்த இது இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு எனக் பேசுறக்கு பயம் ஒரே கிளாஸ் தா இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ் பேச முடியாது பயம் அந்த பொண்ணு வந்து நம்மட்ட வந்துட்டு பேசாதோ நம்மட்
ஆமா நம்ம அதுக்கு ஏதோ ரிஹர்சல் எடுக்கிற வர ஒக்காந்து பேசுவோ
ஆமா பட் ஆனா இதுல என்ன ஒரு விஷ்யோ அப்டின்னா என்னோட ஸ்கூல் வந்து ரொம்ப கண்டிஷனான ஸ்கூலு எப்டினா பாத்தீங்னா அஞ்சு வரைக்கூ தா கோ எட் வச்சிருக்கா அ ஏனா பசங்களுக் அதெல்லா தெரியாது அப்டிங்க்றனால அஞ்சாங் கிளாஸ்கு அப்றோ வந்துட்டு பாத்தீங்னா பசங்க மட்டுந்தா ஆனா நா பண்ண சேட்டல்லா அஞ்சாவதுங்க அஞ்சாங்க்ளாஸ் கே சோ நம்ம ஏதாவ்து போய் பேசி அந்த பொண்ணு ஏதாவ்து ஸ்கூல் ஹெச் எம்டையோ டீச்சர்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா புடிச்சு நம்மள வெலுவெலுன்னு உரிச்சு அனுப்புறத விட மட்டுமில்லாம பேரண்ட்ஸ கூட்டி வச்சு வேற வெலுப்பாங்க அப்ப எங்கப்பா கொஞ்சோ எம்டன் மகன்ல வர எங்கப் ஃபாதர் அந்த மாத்ரி பாத்துக்றீங்ளா படம் பாத்
ஆமாமாமா
தா டிட் டிட்டோ தா ன்னோட ஃபாதருமே
ஆ புல்லட்ல வர்றவங்க இப்ப இப்ப புல்லெட்ல வர்றவங்க அப்ப அந்த இதுல ஃபேமஸ் ஆமா
னால சோ நம்ம தப்பா பேசி பொண்ணு ஏதாவ்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ம் பேரண்ட்ஸ கூட்டு வச்சு எங்கப்பா என்ன நொங்கு நொங்குன்னு வீட்ல நொங்குறதுக்கு ஆமா நம்ம கடசில பாத்தீங்கனா ஆ அதனால அந்த பொண்ணுட்ட அஞ்சாங்க்ளாஸ் வரைக்கூ பேசாம முடியாமே போயிச்சு ஆனா பொண்ணுட்ட மறுபடி பேசுறதுக் நமக்கு எப்ப டைம்ந்துச்சுன்னா பத்னொன்னுப் பன்னண்டு படிக்கும்போது ஏனா நானூ அந்தப் பொண்ணூ ஒரே ச ஒரே செக்ஷன் ஒரே தான அஞ்சாங்க்ளாஸ் வரைக்கூ ஒரே என்னட ஒரே க்ளாஸ் அப்டின்றனால நா மறுப்டி நா லெவன்த் படிக்கும்போது அந்த பொண்ணூ லெவன்த் படிச்சு அந்த பொண்ணு கரெக்டா சூச்சுந்துச்சி நானூ ஒரே மேக்ஸியூஷன் இது வந்து சொல்லி வச்சு நடக்கல ரெண்டு பேரூ ஒரு கோ இன்ஸ் ந்தா வன்ட்டு ஒரே டியூஷன் சென்ட்ர்ல வந்து ஜாயின் பண்ணூ
சேர் செ
அப்போ அங்க ஆனா அந்து பதினொன்னு பன்னண்டு படிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு தைரியோ இருக்கூல
ஆமா அப் ஆமா அப்ப அந்த ஒரு ஸ்டேஜு வந்துரூ யாருக்கூ
ஆமா அப்போவ் இன்னொரு விஷ்யோ என்னன்னா எங்கப் பா போ வந்து இல்ல அந்த டைம்ல அப்பா அப்பா இல்ல மீன்ஸ் அப்பா எறந்துட் டாரு முன்னாடியே கொஞ்சோ நாள்லியே ஆமா அதனால வந்து அப் அப்பா இல்ல அப்பாவுக்கு ஒரு பெரிய பயோ அதனால அப்பா இல்ல அவுர் டீனேஜ்ல உள்ள தைரியோ அந்தப் பொண்ணுட்ட போய் தைரியமா பேசுனே ஆ பேஸ் நிக்கவு நம்ம மனசுல உள்ள எல்லா விஷயோலா நம்ம நா எதிர்பாத்துட்டுருந்தது அந்த நம்மோட அது முன்னாடி நம்ம என்ன பண்ண பத்தி நம் யோஸ்சது எல்லாமே மாறி போயிட் சேர்
செரி
ஆமா என்னன்னு பாத்தா நம்ம அந்த பொண்ணட்ட வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு அபக்ஷன் இருந்துச் சு பட் அதெல்லா பாத்து இந்த பொண்ணுட்ட போய் பேசுனதுக்கு அப்றோ அந்த பொண்ணு நமக்கு பெரிய ஃப்ரண்டா மாறிடுச் சேரி நம்ம உ ஆரம்பத்துல ஸ்கூல்ல அஞ்சாங்க்ளாஸ் படிக்கும்போது இருந்துது ஏ நட்பு வேற ஒரு பேச்சு நம்ம பேசணு அந்த பொண்ணுட்ட பேசணு பேசணு நெனச்சது வேற
உம் சூழ்நில சூழ்நில மாறிடுச்சு
பேசுனதுக்கு அப்பறோ மனசுல ஒட் ஒண்ணுமே இல்ல எல்லா ஒடஞ்சுருச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நம் ச்சை நம்ம ஒரு பொண்ணுட்ட பேசுறதா இவ்வளோ நாள் ஆசபட்டுருந்துருக்கோ மத்தபடி மனசுல நமக்கு ஒன்னு இல்ல வந்து பொண்ணுகுட்ட ஒரு பழக்கோ கெடச்சிடாதா ஒரு பேசிற மாட்டமா அந்த பொண்ணு கூட ஃப்ரண்ட் ஆயிர மாட்டம்மா அப்டின்ற மனசுல அது மட்டுதா இந்துருக்கு அப்போ எனக்கு அதுவே பதினொன்னாவது கிளஸ் படிக்கும் போது அந்த பொண்ணுட்ட பேசும் போது அப்பறந்தா தெரிஞ்சுச்சு ஆமா அதுக்கப்பறோ பேசுனதுக்கு அப்பறோ அந்த பொண்ணு நானு ரொம்ப ப்ரெண்ட் ஆயிட்டோ பதுனொன்னு பன்னண்டு படிக்கும்போது நல்ல பதினொன்னு பன்னெண்டு அந்த ரெண்டு பேரு கால்ல இயர்லி மார்னிங் கிளாஸ் வருவோ அந்த டியூஷன் சென்டருக்கு வருவோ பேசுவோ அப்டிதா இருந்துச்சு அந்த டுவல்த் த்து முடிச்சோனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு டுவல்த்துதா முடிச்சுது அதுக்கப்பறோ அடுத்த வருஷமே கல்யாணோ பண்ணி வச்சுட்டாங்க சோல் நமக்கு மனசுல உள்ள ஒரு பெரிய இதுவுமே எறங்கிடுச்சு என்னன்னா அத பொன்னோட அதுக்கப்பறோ ஃப்ரண்ட்ஷிப்ப கண்டின்யூ பண்ண முடியல பட் ஆனா நீங்க மனசு உள்ள எல்லா ப்ரச்சனையுயாடுச்சு ஏன்னா அத மொத மொத மொதல்ல பாத்த பொண்ணு நா ஒரு பேசுனு அசப் ப்பட்ட பொண்ணு ரெண்டாது அது பதுனொன்னு படிக்கும்போது பேசுதுனதெல்லா மட்ட அதுக்கப்பறோ மனசுல இருந்த எல்லாமே ஒடஞ்சிருச்சு சரி நம்ம மோட்டு பேசதா ஆசைப்பட்டுருக்கோம்.. அப்படிங்கிறது அப்பறந்தா எனக்கு புரிஞ்சுச்சு ஆமா அதுனால அதுக்கப்பறோ அந்த பொண்ணுக்கு கல்யாணோ முடிஞ்சுருச்சு சோ அந்த பொண்ணு அதுக்கப்பறோ பாக்கக்கூடிய சூழலலே வர்ல அந்தப் பொண்ணு இப்ப எந்
சொல்றதுதா ஒரு டுவெண்டி ரெண்டாயிரத்தி பத்து அந்தப்பா ஃபிப்டினுக்கு முன்னாடி இல்லையா அப்பனா இதெல்லா ஆல்ரெடி அப் இப்பவே அதா ஒடனே எப்படா பொடலாணு முடிக் இருப்பாங்க ஹே பபபோல்லாம் கல்யாண பண்ணுவாங்க இருக்கக்ஷ டைம் அதெல்லா ஆ இப்ப கூடோ அப்டிதான் இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஊருக்குள்ள ரொம்ப ஒண்ணும் அப்டியே டீம் சவுண்டு நீயே பண்றாங்க பொய்யா கூட ஆனா நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் எதும் கண்டுக்குறது இல்ல காஸ் குடுத்தா யாரு இருந்தாலும் இதான் ஆய்டுது
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புற சொன்னா பன்னெண்டு வரைக்கும் பாய் ஸ்கூல் தான் படுச்சே பாய் ஸ்கூல் படுச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் காலேஜ் காலேஜுலயும் நம்ம மறுபடியும் போய் இந்த மாதிரி வின்னா ஆஹ் அந்த பாய் ஸ்கூல்லயே படிச்சவங்களுக்குதான் அந்த பிரச்சனை தெரியும் என்னன்னா என்னடா வாழ்க்க பாய் ஸ்கூல்லயே அஹ் பாதி முடுஞ்சது ச்ச நம்ம தெரியாம இப்டி இருந்துட்டோமே ஆமா ஏன்னா எங்களுக்கு என்னோட இதுல என்ன ஒரு து ஒரு பெரிய பிளே இது நாலு விஷ்யோ அப்டினா நா படிக்கிறது பாய் ஸ்கூலு எனக்கு டேரக்ட் எக்ஸ்பு நடுல பெரிய ரோடு ஹைவேஸ் ரோடு மாரி இருக் கு பெரிய ரோடு சேது ஹைவே தான் ரோடுன்னு வச் கோங்ளே அந்த இதுக்கு ஆப்போசிட் ல வேற ஒரு ஒரு காலேஜ் இருக்கு
சரி
காலேஜு காலேஜ் பசங்க பொண்ணுங்கன்னு அப்டி நாங்க காலேஜு ஸ்கூலுக்குள்ள இருப்போம் பசங்க காலேஜுக்கு அந்த கேட்டுக்கு வெளிய அவன் டேரக்ட் ஆப்போசிட் தான் காலேஜ்
சரி
பொண்ணுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்னா பேசுவாங்க யாரையும் கண்டிக்கிறது கண்டுக்கறதுக்கு ஆள் கிடையாது நமக்கு பன்னெண்டு படிக்கும் போதுமே நமக்கு தெரியும்ல நமக்கு வந்து நமக்கு எகுத்த மானிக்கு பசங்க பொண்ணுக ஜாலியா இருக்காங்க நம்ம பாரு ஒரு ஏதோ பசங்க காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோ அடுச்சா இந்த காலேஜுல தான் படிக்கணும் அப்டின்ற ஒரு எண்ணம் வேற இருக்கும் ச் படிக்கிறமோ இல்லையோ ஆமா ஆமா அப்போ அதாவது பொண்ணுங்க நமக்கு வெவரம் தெரியும்போது பொண்ணுங்க மேலயே தெரில பன்னண்டு வரைக்கும் ஒரே ஸ்கூல் பாய்ஸு எங்குட்டு திரும்புனாலு பாய்ஸு பாய்ஸு பாய்ஸு பாய்ஸு அப்டின்னு ஒரு ஸ் டியூஷன்ல எய்த மேனக்கே அப்டியே கலர்ஃபுல்லா
அது அதான் என்னன்னா எதாவது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணனுனா பசங்க கிட்ட பேசுனா அது வந்து மொத்தத்தயு ஓட்ட வாய் மாரி எல்லாருக்கும் சொல்லிடுவாங்கன்றதுனால நம்ம வந்து பொண்ணுங்கனா அது வந்து அவுங்களுக்குள்ளயே வச்சுப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அது வந்து ஒரு பண்ணுவா அந்த டயத்துல
கண்டிப்பா அதே மாரி அ நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு் நமக்குன்னு நம்ளுடைய நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக் ஒரு கேர்ள் ஒரு இருக்கணு நம்ம கூட இருக்கணு அப்டின்னா நம்ம நெனச்சதுல்ல இந்த படத்துலெல்லா பாத்ததெல்லா அ நம்மக்கு பண்னென்ட்டு வரைக்கு ஒன்னுமு இல்ல அடுத்து காலையிலையாவது போய் நிம்மதியா ஒரு கோயட்ல படிக்கணு படிச்சிடக்க கூடாது பசங்க காலேஜில போயிடக் கூடாது அப்பவு பசங்களுக்கு தனியா காலேஜ் உண்டு பொண்ணுங்களுக்
ஆமா ஆமா அந்த பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ்ல அதிகோ அப்புடி
போய் மாட்டிடக்க கூடாதுன்றது மட்டு முடிவ தெளிவா இருந்தே சரி ஓகே ரைட்டு அதுக்கப்புறோ நம்ம வந்துட்டு நமக்கு ஸ்கூலு ஏத்த மாணிக்கே உள்ள காலேஜில ஜாயின் பண்ணலா அப்டின் சொல்லி ஜாயின் பண்லா நெனைக்கும் போது என் வாழ் த்துல மொத்தமும் மண்ணு அள்ளி போட்டுட்டுச்சு ஏன்னா அஹ் அ நா படிச்சது வரைக்கு சொல்லலா காலேஜ்ல ஸ்கூல் படிச்சது வரைக்கு பாய்ஸு நா எங்க காலேஜ்ல போய் சேரணு ஏனா எந்த பசமும் ஜாலி பொண்ணுங்க பசங்களு ஜாலியா இருக்காங்க யாரைப் பத்தியு கண்டுக்க கெடையாது அவுங்களு காலேஜ் டைமிங் பாத்தீங்ன்னா இன்னு கொஞ்சோ அட்ராக்டிவாருக்கு எப்டின்னா காலையில எய்ட் தேர்டிக்கு காலேஜ் ஸ்டார்ட் டயடும் மதியம் ஒன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகிடும் ஆ பிஸியாா ப்ரியா இரு பொண்ணுங்க சோய் இப்பிடி ஒரு காலேஜ்லன்ன பசங்களுக்கு க்கு எப்பிடி நமக்கெல்லா எப்பிடி காலையில ஒன்பது மணி ஸ்கூல் தொடங்கு ஆஹ் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு ஸ்கூல்ல வீட்டு வீ வீட்டுக்கு உ உடமாட்ட தானங்க லெவன்த் டுவல்த்துகெல்லா வச்சி ஏழு மணி வரைக்கு அடி ஆயிற்று அடிச்சுனா போறங்க எக்ஸ்ட்ரா கிளாஸு எக்ஸ்ட்ரா ஆமா பயங்கரமா இருக்கு ஆனா ஆப்போசிடோட காலேஜ்ல பசங்கள் எல்லா ஜாலியா பண்றது பொண்ணு பேசிட்டு அவுங்களுக்கு ஏத்தபடியே பஸ்டாப்பு பஸ் பஸ்டாப்லயே வீட்டுக்கு போங்க தங்க பஸ் சோ அப்டின்னு பேசிட்டு இருப்பானுங்க பசங்க ப்போ பொண்ணுங்க நின்ட் பேசிட்டு போங்க நம்ம அப்டில்லா பாத்து வளத்துட்டு இந்த காலத்துலதா இந்த இந்த காலேஜ்ல தா சேரணு அப்டின் நெனைச்சிட்டுருக்குற போது நமக்கு பெரிய ஒரு விதி வந்து எறங்கிருச்சு
என்ன அது
நா வந்து காலேஜ்ல படிச்சு நல்ல மார்க் ஸ்கூல்ல போ ஓரளவு டீசெண்டான மார்க் தா எடுத்தே இதுல என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா என்ன விட கம்மியான மார்க் எடுத்தவல்லாம் அந்த காலேஜில ஜாயின் பண்டா ந அதே அதே நான் என்ன என் குரூப்ல எடுக்கனு நினைச்ச குரூப்லையும் ஜாயின் பண்ணிட்டானுங்க
சரி
என்ன விட கம்மியான மார்க் ஜாயின் பண்ணிடா என்னால எனக்கு கடைக்கல என்னனா பெரிய நா லைஃப்ல பண்ண பெரிய தப்பு என்னோட அந்த கம்யுனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க தெரியுமா கம்யுனிட் கிட்ட எடுத்தே வக்கல பன்னொன்டாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் என்ன ஏன்னா ஸ்கூல்ல கேக்கவும்ல்ல நானும் எடு எடுத்து வைக்கல
சரி
என்னோட ஆப்போசிட் காலேஜ்ல நான் படிக்கன்னனு நினைச்ச காலேஜ்ல டுவெல்த் ரிசல்ட் வரும் பாத்தீங்களா ரிசல்ட் வந்தன கையில ஒரு பிரிண்ட் அவுட் தான அப்பல்லாம் ப்ரௌசிங் சென்டர் தான் போய் நமக்கு நம்மளோட ரிசல்ட் பார்கணும் இல்லாட்டி மெசேஜ் வரும் ஸ்கூல்ல இருந்து நம்ம கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அதுவும் பாத்தீங்கனா பத்து மணிக்கு ரிசல்ட் ஆ வருது பன்னெண்டு மணிக்கு த நமக்கு மெசேஜே வரும்
ஆமா எப்படி ஈவினிங்க எங்களுக்கெல்லாம் ஆமா
எல்லாம் பாத்துறாங்கள அப்பல்லாம் அப்படி கிடையாதுல்ல அப்போட அம்மாவுக்கு மொபைல் மெசஜ் டெக்ஸ் மெசேஜ் தான் வரும் உங்க பையன் பாஸ் இத்தன மார்க் எடுத்திருக்காருன்டு வரும் இல்லாட்டி நம்ம பிரவுசிங் சென்டர் போனா பாக்கலாம் ஸ்கூல் ஒட்டுவாங்க அதுவும் பத்து பதினோரு மணிக்கு மேல தான் ஒட்டுவாங்க அவங்களுக்கு கடைச்சி ரிசல்ட் வந்தக்க அப்புறம் மொத்தத்தோட ரிப்போர்ட்டையும் இந்த போர்டுல ஓட்டுவாங்க
இன்னொரு டைம் ஆயிடுச்சு டைம் நீங்க கால் பண்ணுங்க